ஆ சொல்லுங்க ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க
சேரிங்க ஒவ்வொரு டைம் இது கேக்கு கேக்குதான் சொல்ற நெனைக்க வேணா ஏன்னா இது நெறைய மிஷ்யூ ஆயிருக்கு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
இங்க நாம பேசிட்ருக்கு போது க்ளைமேட் வந்து இங்க வெயில் அடிக்கிற மா இப்ப பாதீங்கனா அதுக்குள்ளார மழ க்ளைமேட் அப்டியே இப்ப ஒரு மாரியான ஒரு க்ளைமேட் வந்து
சத்தே உங்கள்ட்ட பேசும்போதா துணி காயவெச்சே இப்பதா எடுக்து எடுத்துட்ட
நல்லா வேலைங்க அங்யோ அப்டிதா போலருக்கு
ஆ மாடிலியே ஷீட்டு தனியா போட்ருக்கோ மாடில வீடு கீட மாடி அத அப்றமா சும்மா இத எடுத் திட்டோ எட்த்திட்டோ அதா மழ நம்ப முடியல திடீன் மழை வந்துர்ச்சுனா
அது காரெட்டுதாங்க இன்னு ஒரு வாரத்துக்கு மழை சொல்லிக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே
ஏ மோசமா இருக்கு பரவால்ல இந்த க்ளைமேட்டு ஓகேதா நேத்து மழ பேஞ்சுது நைட் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் இருக்குன் நெனக்கிற
செரி சேரிங்க
நல்லா பேஞ்சுச்சு இப்ப ஓகேதா
அது பரவால்ல கொஞ்ச அது வெயில் அடிச்சாலு இந்த மாரி மழவந்து அப்ப அப்ப கூலிங் பண்ணிட்டு போனாலாது கொஞ்ச பரவால்ல அட்லீஸ்ட்டு
ஆமா நீங்க கடலூர் வந்துருக்கீங்ளா கடலூர்க்கு
அ கடலூர் வந்தது இல்லிங்க அங்க ஆரிச்சி வரக்கு வந்துருக்க நம்ப
எங்க பண்ரூட்டியா
அ பண்ரூட்டிக் முன்னாடி ஆரிச்சி ஸ்டாப்பு வரு இல்லைங்ளா
அதா அதா ஆமா ஆமா
அ அது வரக்கு வந்துக்க பட் வடலூ வடலூர் கோயில் வந்துருக்கே
வடலூர் வள்ளலார் கோயில் வந்துருக்கீங்க எப்ப அந்த ஃப ம் எதுல
சித்ரா பவுர்ணமி
அப்ப வருவீங்ளா இல்ல வந்துது தை மாஸ் த வந்து அவுங்க ரொம்ப கிராண்டா ஒரு ஃபங்ஷன் பண்ணுவாங்க வள்ளலார் கோயில்ல தைப்பூச திருவிழா
ஆமாங்க அதுக்கு வந்ததுல்ல ஒர் ஒருத சித்ரா பௌர்ணமிக்கு வந்துருந்தே அது எப்பனா நம்ப திருவண்ணாமலைக்கு கிரிவளோ
அ அ அ ஆமா அப்ப வந்தீங்ளா
திருவண்ணாமல கிரிவல வந்ட்டு அப்டே அங்கருந்து கடலூர் பஸ்ஸு புடுச்சு கடலூருங்குற பாருங்க ஆமா கடலூர் பஸ்ஸ தா புடுச் சு அந்த பக்க தா வந்சு எந்த பக்க கூட்டு வாந்தா தெர்ல அங்க ஒரு ரோட்ல எறக்கி உட்டா இங்கருந்து மறுவ்டி வடலூருக்கு பஸ்ஸு கெடக் அ நீங்க ஏறிக்கோங்க சிதம்பர பஸ்ஸு கும்பகோணோ பஸ்ஸு இருக்கு அதுல ஏறிட்டி கிங்கனா வடலூரு சிக்னலே எறக் கூட்ரோ அப்டின்னாங்க அ சேலத்துலந்து ஆமா ஆமா நீங் போயிருக்கீங்ளா அந்த கோய்லுக்கு
அ அ நாங்க தைப்பூசதா மெயினா வர்ஷ வர்ஷோ ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க வள்ளலார் கோய்லு ஏ பௌர்ணமி போனதுல்ல அ அந்த தைப்பூச டைம் தா அ ரொம்ப விசேஷா அப்பதா அவ்ருக்கு அப்பதா அ ஒரே கூட் டமாருக்கு எங்க ஒரு ரெண்டு கிலோமீட்ருக்கு முன்னாடியே எல்லாமே நம்ப ஆட்டோல போனாலு கா பைக்லா கிட்ட போயில்லா பஸ்ல ஆட்டோனா ஒரு ரெண்டு கிலோமீட்ருக் முன்னாடே எறக்கி உட்ருவா நடந்து போணு
அடே அப்பா அ நம்ப சேலத்துலேந்து போம்போது பாத்தீங்னா அப்ப அந்த வடலூர் பஸ் ஸ்டாப்பே வந்து அந்த கோயிலுக்கு முன்னாடி கோயில தாண்டிதா பஸ் ஸ்டாப்பே இருக்கு
ஆமா
சேலத்துலேந்து போம்போது அனா அப்ரோ நாங்க அங்கிருந்து வந்த மோத்தா வந்து இது வேற எடத்துலருந்து வந்துச்சு
ம் ம் ம் ம்
அதாது என்ன ஒரு விஷ்யங்னா நம்ம போனம்னா எப்ப போனாலு சாப்பாடு போட்டுட்டேருப் பாங்க யாரு போனாலு சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க
டேம் அண்ணதானோ அது இல்லாம அந்த தைப்பூசோ அந்த திருவிழா நடத்தும்போது த ஒரு பத் அஞ்சு கிலோமீட்ருக்கு இன்னாண்ட இருந்தே எந்த செய்லுமோ இப்புடி சென்னை டூ கும்பகோண ரோடு போனாலு செரி கும்பகோணா டூ சென்னை வந்தாலு செரி விருதாச்சலம் டூ வடலூர் வந்தாலு செரி கடலூர் டூ வடலூர் வந்தாலு செரி அன்னதானோ அன்னதானோ அந்த ஒர் நாலு கார்னர் இருக்கு அது அதுல எல்லாமே வந்து அவுங்கவுங்க வேண்டுதல் வச்சி ஒரு குட்டியான டெம்போ வச்சு அன்னதானோ போட்டுனே இர்ப்பாங்கங்க வா மக் கள் வழி நெடுக்க அந்த கோவிலுக்கு போறவங்வுக் எல்லா வாங்கி சாப்டுவாங்க நாங்ளுமே ஹோட்டல் கடையாது ஃபுல்லா சாவ் ஃபுல்லா சத்யாம் ஃபுல்லா சாப்பாடு கோயில் உள்ள சாப்பாடு வெளில சாப்பாடு மக் கள் அவ்ளோ சாப்பாடு போடுவாங்க அன்னைக்கி ஆனா கோயில் உள்ள சாப்ட்ரு கோ அந்த கோயில்ல வட பாயஸ்த்தோட டெய்லியுமே சாப்பாடு நனக்கிற டெய்லிமே அது அது எப்புடின் தெரியில
அது எதாவ்து அதே மாரிதா சாப்பாடு போட்ருந்தாங்க நீங் சொன்ன மாரி மீல்ஸ் மாரியே போட்ருந்தாங் இல்ல நா எனக்கு இல்ல நெனக்கிற நா போய்க்குத சில வர்ஷ இருக்கு பட் ஞாபக்ல்ல எனக்கு பட் என்னன் அப்டினா அவங்க எதுமே கேக்கல வாங்க சாப்புடுங்க அப்டிங்கிற மாரு தா அவுங் தாங்க யாரு நீங்க என்ன நம்ப கோயலு போய் சாமி கும்முட்டோ சாப்பாடு போட்ற எங்க அப்டின் அவங்களே காட்னாங்க நீங்க சாப்புற்றவுங்க சாப்ட்டு போங்க அப்டிங்கிற மாரி சொன்னாங்க நாங்க அப்டே நாங்க போயிட்டு அப்டே சாப்ட்டுட்டு நல்லா வந்துட்ட பரவால்ல அத இத்தன வர்ஷமு அத அப்டே ஃபாலோ பண்றாங்க எங்கவ் எதோ யா அடுப்புங்கு யாழு நனயா விளக்கு அப்டின் சொல்லி போட்ருந்தாங்க அதுவு நாங்க பாத்தோ நாங்க அது எரிஞ்சிட் டே இருந்த மார்ருந்துது
ஆமா தீபொ எரிஞ்சுக்கிட்டேதா இருக்கு எனி டேன் எப்போ போனாலு அந்த தீபொந்தா ஸ்பெஷல் வள்ளலாருக்கு
அது அதுதாங் விஷ்யோ ஒருவி ஒருத்தங்க ஒருவி பண்ற நல்ல விஷ்யோ அவுங்களுக்கு மட்டு இல்லாம எல்லாருக்கு போய் தேருது பாத்தீங்ளா அதுதா ஒரு இருக்கற்துலே ஒரு நல்ல விஷிமா நா நனக்கிற நாம பண்றது நமக்கு மட்டு இல்லாம எல்லாருக்குமா போய் சேரம்போது அதோட எண்ணமே வேறைய மாறிருக்கு நீங்குளா அந்த மாரி வேறு போன நல்ல கோயில இல்ல பெரிய கோயில்னா எத சொல்லுவீங்க
நா திருவண்ணாமல வந்து போன வர்ஷ வந்து ஃப்ரெண்டுங் கூட வந்து ட்ர நா இது வரிக்கு கிரிவலமே போனதுல்ல திருவண்ணாமல வந்திருக்க ஆ பெரிய கோயில் பாத்தீங்ன்னா திருவண்ணாமல தா அத உட்டா வந்து பெரிய பாளயத்தம்மன் தெரியுமா உங்ளுக்கு
பெரிய பாலை தம்மன் இல்ல பழைய பட
சென்னை திருமள்ளு அ இல்லல்லங்க அது அதா சொன்ன இந்த பெரியப்பாளயத்தம்மன் மாரியம்மன் அது ஆவ் நாங்க வர்ஷ வர்ஷ வந்து அந்த கோவில் போவோ அத வந்து சென்னை பாடர் சென்னை திருத்தணி அ திருவள்ளூர் மாவட்டல்லா என்ட்ரன்ஸ் லாஸ்ட்டு அங்க போயிருக்கு அ வர்ஷ வர்ஷம் ஓவ் அந்த கோயில்ல வந்து வேப்பல ஆட எடுக்குறது ரொம்ப ஸ்பெஷல்
ஆம் ஆமாங்க அவ் மூவிலதா நானு அத பாத்துருக்கே அது பாத்துருக்க அது
அது நெஜமானாலுமே உண்மதா அந்த அந்த கோயில்லியே அ ரொம்ப ஐ தீகமே வந்து அந்த வேப்பல ஆட எடுக்குறதுதா ஆண்கள் பெண்கள் சின்ன கொழந்தைங்கள் நம்ப வந்து அந்த சாமிக்கி வந்து ஒரு வேண்டுதல் வக்கணு ஏ பிஸ்னஸ் கல்யாணம் கொழந்த இல்லாதவுங்க அ உடம்பு எதோ ஒரு இந்தகு ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அ அவுங்க வந்து அங்க போய் வேண்டிட்டு இந்த மாரி நாங்க வேப்பலாடவ் எடுக்கிறோ அப்டின்னு நம்ம வேண்டிட்டு வந்துட்டோ அப்டின்னா நம்மளுக்கு நல்லா போனதுக்குப்புற கண்டிப்பா போய் அந்த நேத்திக்க கடன் பண்ணியே ஆகணு
பண்ணனு ஓகே ஓகேங்க ஆனா வேண்டுதல் வைக்கிறது சாமி அது இது மாரி சாிய எதிர்பார்க்கோ இல்லேங்களா
ஒரே ஒரே இதுதா அந்த கோயிலன்னு சொல்ல வரல பொதுவா எந்த கோயில வேண்டுதல் வச்சாலும் அத வந்து நம்ம கரெக்டா போய் அதை பண்ணிடணு
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா சா கிட்ட ஒரு வேணும்னு நம்ம வேண்டுதல வைக்கிறோ சாமி கொடுத்ததுப்புற மறுபடியு சாமி க அ அத நம
திருத்தணி போயிருக்கோ திருத்தணி முருகன் கோய போயிருக்கோ சாமி கிட்ட போய் பாத்திருக்கோ ஆமா அது போயிருக்கே சுவாமி மலை போயிருக்கே அது அப்ற வந்து பழமுதிர்சோலை சோலை போயிருக்கோ மதுரை போயிருக்கோ ம் ஆறுபடை விட்டு இப்டி எல்லாமே பாத்திருக்கோ திருச்செந்தூர் போய் இருக்கோபோன வருஷம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தோ மாலை போட்டுன்னு போயிட்டு வந்தோ போன வாட்டி என்ன ஜூன் மாச மூணாம் தேதி போன வாட்டி போகுபோது என்ன ஸ்பெஷல்னா ஃப்ரீ டோக்கன்ல போயி ஃப்ரீயா சாமி பாத்தோ ஹாப்ன்வர்ல ஹாப் அன் அவர்ல முருகரை பாத்துட்டு வெளியில வந்துட்டோ அதுக்கப்புற பத்தா கூட்டேமே இல்ல ஒரு ஹாப் அன் ஹவர் கழிச்சு திரும்பவு போயிட்டோ அதே ஃப்ரீ டோக்கன்லே போயிட்டு திரும்பவும் அதே மாரி சாமி பாத்துட்டு வெளியில வந்துட்டு மூணு டைம்மு ஃப்ரீ டோக்கன்லயே போய் மூணு டைம் சா சாமி எப்போ காலையி ஆறு மணிக்கு ஒரு வாட்டி பாத்தோ எட்டரை மணிக்கு ஒரு வாட்டி பாத்தோ பத்து மணிக்கு ஒரு வாட்டி பாத்தோ முருகர
புரியுது புரியுதா எல்லாருக்கு இந்த மாரிலா அமையாது உங்க நேரம் அமஞ்சுருக்கு பாரு கரெக்டா
ஆ இது மாரி அவர்கிட்ட ஃபோன் அவரு வரல ஃப்ரெண்டும கூடபோயிருந்தோ மாலை போட்டு லேடிஸ் மட்டு போயிருந்தோ அப்ப அவர் கிட்ட சொன்ன இந்த மாரிங்க நாங்க சாமி இவ்வளோ ஃப்ரீயா பார்த்தோ அவங்களுக்குலாமலேடிஸ் போறாங்க ட்ரெயின்ல போறாங்க அது எப்படி செட் அவுங்கட்டு வர்லன்டாங்க எங்க மூணு பேர் எங்க ஃபிரண்டுங்க ஹஸ்பண்டுங்க யாருமே வரல நாங்க மூணு பேர் லேடிஸ் ஒரு ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் மட்டு வந்தாங்க வழி ஒரு ஜென்ஸ் வேணும்னு போயிருந்தோ அப்ப நாங்க எங்க ஹஸ்பண்ட கிட்ட சொல்லி சொன்னோ இந்த மாதிரி சாமி பாத்தன மாரி பேசாம உங்க கூட வந்திருக்கலா போலவே இன்னாறு நாங்க கூப்டந்தா வரலநீட்டாங்க ஏன்னா எப்பவுமே திருச்செந்தூர்னாலயே ரொம்ப கிரவுடா இருக்கு அதனால அவரு பயந்துகிட்டு வரல நாங்களுமே பர்ஸ்ட் டைதா அவரு கூட நா ஒரு வாட்டி கார்ல எல்லா பேமிலியா போயிருக்கோ ரெண்டு வாட்டி ஹஸ்பண்ட் கூட போயிருக்கோ மூணாவது சேரி லேடிஸ் த்தான மாலை போட்டுட்டு போறாங்க அவங்க எப்படியாவது போயிடுவாங்க நா அவங்களளா எல்லா நாங்க மாலை போட்டுருக்கறதுனால எங்களை சீக்கிரமா விட்டுவாங்க என்ற ஒரு இதுல வரல இன்னோரட ஃப்ரெண்டோட ஹெஸ்பண்ட் வந்து அவங்க மாலை போட்டுட்டே அவுங்கலும் வந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் போட்டுகிட்டே வந்தாங்க ஆ அப்புற நாங்க காமி இந்த மாரி பாத்தோ இன்ன உடனே செரி திரும்ப நம்ப எல்லாமே இதே மாதிரி நம்ப எல்லா ஃபேமிலியு பசங்கள எல்லா இட்டுகிட்டு நம்ம ட்ரெயின்ல போலா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு இன்னாரு சரி ஓகேங்க அப்படின்னு சொன்னோ அது திருச்செந்தூர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆ பெரியபாளையத்தம்மனும் ரொம்ப ஸ்பெஷல் நாங்க வருஷம் வருஷம் போயிடுவோ ஆமா ஆ இது திருவண்ணாமலைக்கு க்காடு இது மாரி ஃப்ரெண்ட்ஸு கூட தா போனோ கிரிவலலா அவர் ரொம்ப நடக்க மாட்டார் அவருக்கு ரொம்ப நடக்க எனக்குமே தா நடக்க தெரியாது நானுமே ரொம்ப தூர பதனாலு கிலோமீட்ரு ஆச்சே நைட் டைம்ல எப்டி நடக்கறதுன்னு பசங்களலா விட்டுட்டு ஃப்ரெண்டுங்க தா எல்லா பொயிட்டு ரெண்டு வாட்டி பொயிர்க்கோ பொயிட்டு ஃபர்ஸ்ட் டைம்
நீங்க போறதே ஒங்ளுக்கு அசதியே தெரியாது நாம பாட்டுக்கு பொயிட்டே இருக்கலா வர கூட நட க்ற நடந்திட்டே இருப்பாங்க
ஆமா ஆமா நாங்க இது மாரி சாக்ஸ் வாங்கி போட்டுகினோ காலு இது செப்பல் போடக் கூடாதுன்றதுனால சாக்ஸ் வாங்கி போட்டுட் டு தா அப்றோ நா அழகா சாமி எல்லாம் நல்லா பாத்தோ நாங்க எப்டிபோனம்னா சா ஃபர்ஸ்ட் டைம் போம்போதே சாமியு பாத் துட்டு தா நாங்க கிரி வலமே சுத்துணோ
அடே அப்பா அ அ
ஆ என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து ஒர்க்கிங் டேஸ்ல தா போனோ செவ்வாகெழமதா போனோ அப்ப என்ன ஆச்சுன்னா சாய்ந்ரோ ஃபோரோ ஓ கிளாக்லா அங்க திருவண்ணாமல பொயிட்டோ பொயிட்டு அன்னிக்குமே அதே மாரிதா ஃப்ரி டோக்கன்லே போயி சாமி பாத்துட்டு அஞ்சரைக்லா வெளியில வந்துட்டோ கூட்டமே இல்ல ஆ அதுக்கப்றமா வந்துட்டு அப்றோ ஜூஸு கூல்ரிங்ஸு ஸ்நாக்ஸ்லா சாப்டுட்டு அதுக்கப்றமா ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோ பத்ர மணிக்கெல்லா முடிச்டோ
செரிங்க செரிங்க ஆனா ஒரு உங்களுக்கு இன்ன அவ்ள பேர் வந்துருப்பாங்களே உங்களுக்கு இவ்ளவு பண்றதுக் டைம் கெடச்சதா ஒங்ளுக்கு
அதுதா சொல்றே நாங்க டைமிங் அதாது கிளவ்டு எப் இல்லாத டைமா பொயிணு எங்ளுக்குமே தெரியாது நாங்களுமே புதுசாதா அந்த மாரி பிளான் இல்லாம தா போனோ போனதுக்கு அப்றோ அந்த பிளான் வந்துருச்சி செரி இந்த மாரி டைம்ல போனா நம்ம சாமியு பாக்லா கிரகவலமு சுத் நெக்ஸ்ட் டைம் வந்து லேட்டா பொயிட்டோ சாமியெல்லா பாக்லங்க வாசல்லே நின்னு சாமிய கும்டுட்டு சுத்திட் கிரிவலம் சுத்திட்டு வந்தோ அப்ப தா தெரிஞ்சிச்சி ஓ இந்த மாரி டைம்ல போனா ஒர்க்கிங் டேஸ்ல போனா நம்ம சாமி பாத் துட்டு கிரிவல சுத்தலா இல்லாட்டா நம்ம வெளியிலே நின்னு ராஜகோபுரத்து கிட்ட சாமிய கும்டுட்டு
நாலா எப்பயுமே வந்து இதுதா வெளிய இருந்துதா நா பாத்து ஆகு உள்ள போய்லா ரொம்ப வர்ஷ ஆகுது ஏனா ரொம்ப கஷ்டங்க ஆனா இருக் கிற கூட்டத்துல அடே அப்போ ஒரு நாள்லா வெயிட் பண்றாங்க
எங்ளுக்கு வந்து பண்ரூட்டில இருந்து டிராவல் பாத்தீங்கனா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் தா
புரிது புரிது நீங்க நாலு மண்நேர அஞ்சு மண்நேர ஆகு அது நடுவுல செங்கத்துல வந்து நிற் டீ இங்க ப சங்கத்துல வந்து நிறுத்திட்டு பிரேக் போடுவா
சின் சின்ன சேலத்துல தா எங்க மாமா பையனுக்கு பொண்ணு கட்னோ
ஓகே ஓகேங்க
அப்ப நாங்க வந்தோ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க மாமனாரு தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தோ சேலத்துக்கு வந்துட்டு தா வந்தோ டேம்லெல்லா தண்ணி தண்ணியே இல்லங்க எங்கெங்க டேம் இந்த வாட்டி போனோ நாங்க முன்னாடி ஒரு வாட்டி வரம்போது அவ்ளோ தண்ணி இருக்கு இந்த வாட்டி டேம்ல தண்ணியே இல்ல ஒண்ணுமே இல்ல அந்த டேமுக்கு ஆப்போசிட்ல அதா அந்த மீனு அந்த
ஆமாங்க இத நா இத பத்தி நம்ப நம்ப அடுத்த இதுல பேசு
ஓகே பாய்ங்க பாய்ங்க ஆ செரிங்க செரிங்க ஆ நா கூப்பட்றங்க செரி நா உங்களுக் மெசேஜ் பண்ணிட்டு கூப்பட்றே ஓகே பாய்
ஆ ஓகேங்க